ஹலோ சொல்லுமா ம் சொல்லுமா நானா நா சமைச்சதெல்லா கேட்டா சிரிப்பியே
பரவால்ல சொல்லுக்கா
நா வந்து கேரட்டு பீன்ஸு போட்டு சூப்பு வச்சே வச்சுட்டு அவரக்காய வந்து மொளாகா பொடி போட்டு வதக்கி வச்சிருக்கே
ம் சூப்பல்லா ஒரு டிஷ்ஷா ம் காய்ச்சக்காரக சமைக்கிறது.
வேற என்ன பண்றது அது அ ஒரு ஒரு வாரமா பயங்கரமா ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் மோட்லயே இருந்தாச்சு வெறும் நான்வெஜ்ஜு. ஆமா வெறும் நான்வெஜ் அதனாலதா சேரி கொஞ்சோ இதுவோ போடுவோ சூப்பு, ரசத்தல்லா போட்டுருவோ அப்டீன்னு சொல்லி முடிவு பண்ணது.
சேரி நா அப்பதா யோசிப்பே இந்த கா இந்த அக்கா விழுந்து விழுந்து நறைய நம்ம ரெண்டு பேருதா மாத்தி மாத்தி என்னென்னமோ கத்துக்கிட்டோ அதெல்லா பண்ணாம வேற என்னென்னமோல்லா பண்ணிட்டு இருக்கமேன்னு யோசிச்சே
ஆமா ம்
எல்லா டெ டெய்லரிங்கில எல்லாமே கத்துக்கிட்டீங்களாக்கா நீங்க
டெய்லரிங்லா முழுசாலா கத்துக்கல நா எங்க கிளாஸ் போனே உங்க அக்கா தா கிளாஸ் போனா
ரெண்டு மூணு ப்ளவுஸ் காமிச்சேலக்கா இப்டி தைச்சு அப்டி தைச்சலா காமிச்சாக்கா
ஆமா ஆமா கரெக்டு அது வந்து மாடன் பிளவுஸ்ஸு ஆமா கரெக்டு நா கத்துக்கிட்டேன்தான் ஆனா எனக்கு
அதெல்லா பண்ணே கிளாஸ் பெயிண்டிங் இன்னமு நா பண்ணி வீடெல்லா மாட்டிக்கிட்டுதா இருக்கே
அப்டியா சேரி சேரி வரே அடுத்து வருபோது ஒரு நாள் வரே பாக்கணு ம்
ம் சேரி சேரி வா வா
ம் வேற அதா நீ ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பீங்களே அ
இப்பதா படிச்சுட்டு இருக்கே இந்த சைட் பை சைடா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதாவது கெடைக்கும் போதெல்லா பாத்துட்டு இருக்கே அந்த மாரி ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கே
சேர் சேரி சேரி இப்போ வந்து அந்த லைன்ல போயாச்சு படிக்கிறது
அப் படிக்குறது வந்து இப்பதா ஏன்னா இவேன் இப்ப அடுத்த வருஷ் ஷோ நா ஸ்கூல்ல சேர்த்துருவே அ அடுத் அடுத்த வருஷோ ஸ்கூல்ல ரெண்டாவது பையன சேர்த்துட்டேன்னுவையே அதுக்கப்பறோ நா வேலைக்கு கெளம்பும் போது எங்கிட்ட எதுவுமே இருக்காது ஜீரோலதா இருப்பே எக்ஸ்பீரியன்ஸ் கெடையாது படிச்சு முடிச்சு பதினஞ்சு வருஷோ ஆச்சு
ஆமா
அ வேற ஏதாவது இடைல பாத்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு எதுவு கெடையாது அப்டின்ட்ருக்றப்ப எடுக்கறதுக்கு யோசிப்பாங்க எங்கே போனாலுமே யோசிப்பாங்க கம்மி இதுல தா சும்மா மூன்று ரூபா நால் ரூபா தருவாங்கேல்ல அதுக்குதா எடுப்பாங்க வேற அது அவைங்கன்னா யோசிக்காம எடுப்பாய்ங்க அது மத்தோ
டைமிங்கு ஃபுல்லா அதுலயே போயிரு எடுத்தாலு ஆ
அதுனால தா சேரி எதாவது அப்டேட் ஆயிக்குவோ ட்ரை பண்ணி பாப்போ அப்டின்னு சொல்லி இப்பதா நாப்பதாயிரபா ஃபீஸு கட்டி கோர்ஸ் ஒண்ணு படிச்சு வச்சிருக்க
ம் இந்த இ கோர்ஸ் பேர் சொல்லலாமா
கோர்ஸ் பேரு நா அப்றமா பேசு சொல்ற அ படிச்சிருக்க பாப்போ ப இது ப பண்ணிட்டு கெடச்சிருச்சுன்னா பரவால்ல அதுல
ம்
கெடைக்கலன்னா அத வச்சு எதாவது ட்ரை பண்லா அப்டின்னு சொல்லிட்டுதா ஏன்னா அ எங் வீட்டுக்காரு அத் அதே லைன்ல இருக்றனால அத வச்சி ட்ரை பண்ணி பாப்போ அப்டின்னு சொல்லிட்டு
செரி அதா யாரோ ஒருத்தருக்காது கிளிக் ஆயிருமுல்ல பண்ணம்ன்னா ட்ரை பண்ணா ம்
அ அது என்ன இங்கிலீஷ் ஃப்ளுயெண்ட்டா பேசணு அது ஒண்ணுதா
ம் எவ்ளோவோ சமாளிச்சிக இத சமாளிக்க மாட்டீகளா அ
இப்பவே ஸ்டெப் எடுத்தா தானே அவன ஸ்கூல்ல சேத்தது ஒன் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நா என்னய்ய தயார் பண்ணிக்கிட்டாதா ஒரு வருஷத்துல கிளம்ப முடியு அதுக்காகதா இப் இப்பவே ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சது
சேர் சேரி நானு அது தா சொன்ன அக்காட்ட அந்த அக்கா பண்ற மாரி நீ எதா பண்லா ஒ காஸ் கட்டி இப்ப பண்றா இப்பத்திக்கி எனக்கு அது செட் ஆகாது அப்றோ வேணா பாக்குற அப்டின்னா
அது இன்னு ஏஜு போயிரு அதுதா நானு சொல்ட்டே அ ஆனா சப்போட் இல்லயாமே அவ என்ன பண்ணுவா
சப்போட் இல்ல இது பண்ண முடியாது அது ம் அது மாரி அவளுக்கு வெளியில பண்றக்கு அவளுக்கு அவ்ளோவா இன்ட்ரெஸ்ட் எது இல்ல அவளுக்கு ம்
அ அதா வீட்ல இருந்தே வே ஏனா நீ சொல்ற அதே டைலாக்கு தா ஏனா வீட்டு வேலயு பாக்கனு இதயு பாக்கனுனா கம்ஃபர்டபிளா இருக்கான் பாத்தா தா பண்ண முடியு ஏனா அவட்ட அவ ஒடம்பே அவ பாக்கனு அவளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக தா நா இந்த மா ரி சின்ன சின்ன வேலெல்லா சொல்லிட்ருக்கே அவ வந்து உண்மைலே வேலைக்கு போகுனுன் சொன்னா வச்சிக் ம் நா வந்து எதாது பெருசா அவுளுக்கு ரெடி பண்ணி இது பண்ணிருவ நா போகும் போது அவளையு இது பண்ணி கூட்டிருவேன் வெச்சுக்கோ ஏனா அவ நல்லா படிக்கிற ஆளு நல்ல டேலண்ட்டு
அதா சொல்றா எல்லா வேஸ்டா ம் நா அத்தா சொல்லுவே என்னயெல்லா விட் டா வீ வீட்டையு பாத்து அதயு பாத்து கெளம்பிருவே ஆனா விட்ற ஆப்ஷன் தா இல்ல ஒனக்கு ஆப்ஷன் இருக் க்கும் போது நீ கெளம்பு அப்டின்னா இல்ல எனக்கு ஒத்து வராது நீ வேற நா வேறனு ஒரு
வந்து அவ பண்றது செரமோ அவ எல்லாமே பண்ணிட்டு இங்யு பண்ணிட் ட்டு அங்கேயு போய் பண்றது ஏனா சும்மா இருக்கும் போதே அவ்ளோ இது பண்றாங்க
ம் ம்
அதுக்காதா பாக்க வேண்டிதா இருக்கு
சேரி சேரி ம் பாப்போ கொஞ்ச நல்லா சரியா பொ யிருக்கு மொதல் இருந்தர்க்கு எவ்ளவோ மாறி இருக்கு இன்னமு கொஞ்ச மாறிட்டா சரியா பொயிரு ஒன்னு தெரியாது ம்
சேரி பாப்போ அது அவுங்க இ துனாலதா இவ இப்ப அவுங்ளுக்கு இதுனாலு பரவால சப்போர்ட் இருந்தா பரவால்ல அவங்க மாமியார் வந்து சரியா ஒத்துக்க மாட்டாங்கல்ல
ம்
அதுக்காதா யோசிக்க வேண்டிதா இருக்கு
சேரி சேரி எதா பாப்போ பண்ணுவோ இன்னோ இது இல்ல ம் பேசுனா பேசுனாங்க கால்ல பேசுனாங்க பேசிட்டு தா அப்றோ செரி இந்த மார்லா முடிச்சுடு
ம்
கெளம்பற மாரி இருகில்ல அதுக்கப்றோ பாத்துக்லா அப்டின்னாங்க சேர் அதா நா ஒர்ளே பேசிர்வேல அப் அப்டின்ட்டு யார் யார் இருக்காங்களோ பேசிட்ருந்தே நா காலைல என்னா சமச்சேனா சேமியா கெளர்னே தேங்கா சட்னி வச்சி ட்டு அப்றோ மாவு இருந்துச்சி பஜ்ஜி மாவு கொஞ்சோ எல்லாரு பொயிட்டாங்கன்னா அது அப்டியே இருக்கு சாப்ட முடியாதா போட்டு குடுங்கனாங்க அம்மா அதனால பஜ்ஜி ஆனியன் நறுக்கி ஆனியன் பஜ்ஜி போட்டுட்டு சேமியா கல்றி காலைல முடிச்சாச்சி
ம்
மத்தியானத்துக்கு நாங்க ஊருக்கு போறோன்னு தம்பி பொண்டாட்டி கொஞ்ச எதோ சாப் பாடுதுன்றனாக அதனால அவங்க பண்ணட்டுன் விட்டாச்சி ம் சேரி சேரி நாளக்கி திருவுழா ஒரு ஊர்ல பக்கத்துல அங்க போவோ திருவுழாக்கு பொயிட்டு மத்தியான வந்துருவோ மத்தியான சாப்பாடு முடிச்சிட்டு அப்றோ நைட்டுக்கு எதாது சாப்டுட்டு அடுத்த நாள் காலைலல சீக்கிர கெளம்பிர்வோ
ம்
ம் சேரி சேரிக்கா நா எனக்கு நா இதுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கன்னா அங்க போய்ட்டு இப்ப கொஞ்சோ கத் கத்துக்கிட்டக்கா எடைல வந்து இந்த ப்ளவுஸ்ல எல்லா போடுவோம்ல ஒர்க் கு அந்த ஒர்க் போட்டு இப்ப தம்பி கல்யாணத்துக்கு ரெண்டு ப்ளவுஸ் போட்டனா இங்கதா கொண்ணு நைட்டுக் ஒன்னு போட்டே காலேலைக் ஒன்னு போட்டே அப்புறோ அக்காவுக்கு ஒரு ப்ளவுஸ் போட்டு குடுத்தே அதெல்லா இங்கருந்து மெட்டீரியல் வாய்ங்ட்டு போய்ட்டு அதுக்கப்புறோ கத்துக்கிட்டதா அது மாரி இப்ப பெயிண்டிங்ல ஒன்னு வருது ட்ரெண்டிங்கா ப்ளவுஸ் ல போற மாரி அ சும்மாதான இருக்கறோன் சொல்லிட்டு அது ரேட் கம்மியாதா வரு வாங்குறக்கு செலவு அத வாங்கி இப்ப போட்டு பாத்துட்ருந்தே சேரி ஊருக் வரோன் சொல்லி கொண்டு வருவோன் இங்க கொண்டு வந்தா இங்க கொண்டு வந்து போறக்கே நேரம் இல்ல இனி அடுத்த அங்க போய்ட்டு தா கன்டினியூ பண்ணணு
ம் சேரி சேரி
ம் அவ அத எப்டி சொல்றது அந்த ப்ளவுஸ்ல இருத்த இன்ட்ரெஸ்ட்டு அப்டியே கன்டினியூ ஆகுது அது தனியா இருக்கறபடி இருந்துகுட் இருக்குது படிக்கிறதா ஒன்னு இன்னு ஒன்னு தெரியல எனக்கு அங்க அவ்வளவா நாலேஜ் இல்லக் ம் ஹிந்திதா மெயின் லாங்குவேஜ் ஜு ம் வேறு எக்ஸாம்ஸ் வேணா நீங்க எழுதுறன்னா எழுதலா அந்த மாரிதா இருக்குது ஒரே இது மாரி எதுவு இல்ல ம் ரொம்ப நாள் ஆச்சுல புக் எடுத்து வெச்சாலு தூக்கோ வருது
கொஞ்சோ கஷ்டோதா ஐயோ நா படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேனா ஆனா ஃபியூச்சரு அப்டினு யோசிக்கும்போது படிச்சுதா ஆகணுமேனு மல்லு கட்டி படிச்சே நான் ஆக்சுவலா நாங்க எல்லாரு வேலைல இருந்தோ அந்த வேலைல இருந்தப்போகூட என்னால படிக்க முடிஞ்ச்சு சிஸ்டம் ஆன்லயே இருந்துச்சு வேலைய விட்டோ அதுல இருந்து படிக்கவே முடியல என்னால சுத்தரா ஆ
அதத்தா நானு யோசிச்சே வேலைல போகும்போதுதா எனக்கு அங்க ஒர்க் அவ்ளவா இருக்காது ஓ அந்த டைமிங் மட்டு பண்ணிட்டு எடைல ஒன் ஹவர் டூ அவர்ஸ் கெடைக்கு அந்த அவர்ஸ்ல வந்து நம்ம பிரிப்பேர் பண்ணுவோன்ட்டுதா எடையிலலா பண்ணிக்கிட்ருந்தே
ஆஹ ஆனா அப்டி சொல்லிதா சேத்தது உங்க அக்காவையு இப்ப என்ன தெரிமா ஆ ஆக்சுவலா என்னன்றது நல்லா இருங்க ஒன் ஹவர் டூ அவர் அப்டின்ற மாரிதா சொல்லி நாங்க வந்து ஆ சேக்குறோ ஆனா வந்து அவுங்க ஒக்கார போது பாத்தீன்னா ஆ கூடவே டைம் வருது நாங்க ஃபிளெக்சிபிளா இருக்கு அப்டின் சொல்லிதா நாங்க சேத்தது ஆனா வந்து ஃபிளெக்சிபிளா இல்ல ஆ காலைல உக்காரணு நைட்டு வரைக்கு இது பண்ணணு அப்டின்றப்ப என்ன ஆய்ருச்சுன்னா ஆ நாங்க என்ன சொல்றது கண்டிப்பா உக்காரணுன்றப்ப நாங்க உக்காந்தோ எவ்வளோ வேல இருந்தாலு நாங்க உக்காந்தோ
ம்
இப்ப டூ ஹவர்ஸ்சுன் சொல்லி நாங்க செய்றோ ஏய் ஒரு டூ ஹவர் உக்காந்தா இந்த வேலைய முடிச்சிர்லா அப்டின் சொல்லி உக்கார்றோ அ அது அப்படின் சொல்லி ஜாயின் பண்றோ ஆனா வந்து எக்ஸ்ட்ராவாதா டைம் ஆகுது எக்ஸ்ட்ரா டைம் ஆனாலு எங்கனால பண்ண முடியுது நாங்க உக்காந்துர்றோ இப்போ ஒரு கமிட்மெண்ட் இருக்கேல்ல நம்ம அதுக்குன்னு டைம் ஸ்பென் பண்ணுவோந் தானே அந்த மாரி ஸ்பெண் பண்ணதுதா
ம் சேர் சேர் பரவால அத பண்றதுதா இப்ப இந்த அளவுக்காவ்து ஓரளவுக்கு வந்து இருக்குதுன்ன முடியுதுல்ல
ஆமா இல்லைன் வெச்சுக்கவே ஒண்ணுமே பண்ண முடியாது
ம் பண்ணணு எதாவ்தா போய் பண்ண அதா முன்னாடிதா யோஸ்ச்சுக்கிட்டே இருந்தே இப்பல்லா அதிகமா யோசிக்கிறத விட்டுபுட்டு வேலையில என்னதுவோ நம்ம இ து என்னவோ அத பாப்ப ஆரம்பிப்பன் முடிவு பண்ணிட்டே ஆமா ம்‌ ம் அது நடக்குறது நடந்துகிட்டேதா இருக் கு பண்ண இதுன்றது பண்ணிக்கிட்டே தா இருக்கு நம்ம அடுத்து என்ன பண்ண போறோன் யோஸ்ச்சோம்னாலே இதாயிரலா ம்
ட்டுதா உண்மதான அதனாலதா நானு பசங்க பசங்கன்னு பிள்ளைங்கல வளர்க்கிறதுலியே வருஷ கணக்கா போயிருச்சு இனிமேயு லேட் பண்ணோம்னா ஏற்கனவே லேட்டுதா இந்த ஏஜுலெல்லா எங்கேயு வேலைக்கு எடுக்கவு மாட்டாய்ங்க இனிமேலாது செட்டில் ஆகுறதுக்கு எதாவ்து பண்ணனு அதனாலதா ஆ எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கு
ம்
ஆனா எ ஃபோன்ல சார்ஜ் வேற இல்ல அது வேற எது அ இருக்கு ம் சேரி பாக்கலா
ஆ அதனாலதா கால்ல எந்திரச்சோன்னே சார்ஜு போட்டுட்டே போட்டுபிட்டு அதுக்கப்புறோ வேலைய பாத்தே அப்புற ம்
புரி ஃபோனா அதனால சார்ஜ் நிக்க மாட்டேங்குது
ம் சேர் சேரி இப்ப வரதெல்லா அப்படித்தான வருது ஒன் இயர் டூ இயர் தா தாங்குது அதுக்கப்றோ இருக்க மாட்டேங்கிது அ இப்ப மிக்சி அந்த இது பொருள்களே பாருக்க நம்ம முன்னாடி வாங்குறதெல்லா எப்படி இரு க்கு ரொம்ப நாளைக்கு வரு குக்கரே பாருங்க இப்பல்லா ஒன் இயருக்கு ஒரு குக்கர் மாரி ஆயி போ
ஆமா அப்படிதா ஆய்ட்ச்சு செரி இரு எனக் கால் வருது நா பாக்
ம் செரிங்க அ